ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க தோழி நல்லா இருக்கீங்களா
வணக்கம் தோழி நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க தோழி சாப்ட்டாச்சா
சாப்ட்டே தோழி இப்ப ஈவ்னிங் ஆயிட்டு இன்னிக்கி ஆக்சுலி டியூஸ்டேனால கொஞ்சோ பாஸ்டிங் இருந்தே இப்பந்தா டீ குடிச்சிட்டு உக்காந்துட்டு செரி உங்ககிட்ட பேசலா நம்ம செமி எந்த மாரி நம்ம செமிக்கலா எதன் மூல எப்டி சேமிச்சா நம்மளுக்கு வந்து சேவிங் ஆகு அத பத்தி பேசுனுன்தா உங்களுக்கு ஃபோன் பண்ண தோழி நம்ம வந்து இப்ப என்னா சேமிப்னா நம்மளோட சேமிப்பு எந்த மாரி இருக்கு அப்டின் சொல்ல போனீங்கன்னா சேமிப் ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ப பைசா வந்து சேவிங் பண்ணா மட் ட்டுந்தா ஃபியுச்சருக்கு வந்து ஆ நம்மளுக்கு ஒரு சேவிங்கா இருக்கு ஏன்னா நம்ம திடீர்னு இப் இப்ப சேவிங்கே இல்லனா மாச மாச வந்து என்ன ஒரு பணத்த எப்படி சேமிக்கலா அப்டின்னு பாத்தோம்னா பணம் என்பது நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான தேவையாதா இருக்கு ஏன்னா நம்ம சம்பாதிச்சு அந்த பணத்த ஒரு பகுதியாவது கொஞ்சமாவது நம்ம சேமிக்கணு சேமிப்பு வைப்பதன் மூலந்தா நம்மளுக்கு வந்து என்னது ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நம்மள எதாவது ஒரு தேவைக்கு வந்து நம்ம உதவு இப்ப வந்து நம்ம ஃபுல் சேலரியவே சேமிச்சு வைக்கணுனு நம்ம யாருமே சொல்லல நம்ம என்ன பண்ணணு சிறிய சிறிய தொகையா என்ன பண்ணனு தொடர்ந்து நம்ம வந்து சேமிச்சுட்டு வந்தோம்னா அது எது எதிர்காலத்துல வந்து பெரிய உதவியா இருக்குன்னு நா சொல்றே தோழி
ம் ஆமா அது நீங்க சொன்னது கரெக்ட்டு தா ஆனா சேமிக்கிறது வந்து நெறைய விதத்துல சேமிக்கலா ஆனா என்னை பொறுத்த வரைக்கு சேவிங்ஸ்ன்னு எடுத்துக்கனீங்கன்னா ம் என்ன பொறுத்த வரைக்கு நம்ம பொருள்ல போட்றதோட இந்தந்த மாதிரி பிளாட்டு அந்த லோன் கா சீட்டு கட்டுறது மாச மாசோ நாலாயிரோ கட்டி அது ஒரு இருவதாவது சீட்ல க எடுக்கறப்ப வந்து ஒரு ஒரு பல்க் அமௌண்டா ஒன் லேக்கா கெடைக்கு ஆ அந்த கா அமௌண்ட எடுத்து எதாச்சு ஜுவல்ஸ் வாங்கல்து இல்லன்னா கோல்டு காயினா வாங்கி வைக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டு ஆனா இப் ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ரேட்டு ஏறிச்சி இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியு கொறஞ்சிச்சி ஆனா அத நம்ப முடியாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கு இந்த பிளாட்ல எல்லா இந்த மண்ணுல எல்லா போட்டனா காஸ் வந்து என்னைக்குமே வீணாவாது பிளாட்டு இப்ப வந்து ஒரு நாலு லட்சத்துக்கு இன்னிக்கு ஒரு பிளாட் வாங்கி போட்றேன்னா அது வந்து இன்னு ஒரு அஞ்சு வருஷ்த்துல பாத்தீங்கனா எப்டியு வந்து ஒரு அது ஆனா எங் என் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லா வாங்கி போட்டாங்க நா ஒரு சின்ன வயசா இருக்கிறப்ப ஒரு மூண் லட்சத்துக்கு வாங்கனாங்க அந்த பிளாட்டோட ரேட்டு இன்னைக்கு பாத்தீங்கனா முப்பது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா அளவுக்கு போது
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மதா ஏனா அந்த மாரி பிளாட் வாங்கறதுக்கு நம்மளுக்கு வந்து அப்ப தேவையான மணி தேவ இருக்குல்ல அப்போ நம்மளுக்கு இல்ல இப்ப வந்து நம்ம சிறுக சிறுக சேகரிச்சி வச்சி இப்போ ஒரு ரெண்டு வருஷோ ஒரு மூணு வருஷ்ல நா ஒரு ஒரு ரெண்டு மூணு லட்ச சேகரிச் சி வச்ச அத வந்து நம்ம வந்து எதுலயாவது இன்வெஸ்மெண் பண்ணி அப்படி பண்ணலா ஏனா நம்மளுக்கு வந்து மொத்தமா வந்து நம்ம கையில பைசா இருக்குமான் சொல்லல என்னோட ரிலேஷன்ட்ருக் றாங்களா அவுங்க என்ன பண்ணாங்க அப்பினா ஒரு பத்து வருஷ்த்துக்கு முன்னாடி வந்து என்னப் பண்ணாங்க ஒரு கோல்டு பாண்டா வாங்கி வச்சிருந்தாங்க அப்போ வந்து கோல்டோட ரேட் டு வந்து த்ரீ தௌசண் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தா இருந்துச்சி
ம்
ஆனா அப்போ அவுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோல்டு பாண்டு வாங்கி வச்சது இப்ப பாத்தீங்கனா அவங்களுக்கு வந்து ஒரு கிராம்லயே பதினஞ்சி ஆக்சுலி பண்ணன்டாயிரோ அவங்களுக்கு லாபோ வருது த ஒரு கிராம் அவுங்க வந்து நூறு கிராம் வாங்கி வச்சேன் சொன்னாங்க கோல்டு பாண்டா நா இப்ப வாங்கி வச்சே ஆனா இப்ப வந்து அந்த ஸ்கீம் வந்து இது இதில்ல ஷேர் மார்க்கெட்ல வந்து எது இன்வெஸ்மெண் பண்ண ஆனா இப்ப வந்து அதுக் கெடையாது அப்டின் சொல்லி சொன்னீட் இருந்தாங்க ஏனா நம்ம வந்து நம்ம பணத்த சேமிப்பது வந்து நம்மள்க்கு ஒரு நல்ல பழக்கத தா பழக்க தா ஆனா வந்து நா எப்போனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு திடீர்னு நீயா எது நீ சொல்றீங்க ரைட்டு தா ஒரு லேண்டா வாங்கி போடனு அப்பினா ஓகே அது நம்மள்க்கு பியூச்சர் பிளானிங் வாங்கி போடுறோ ஆனா நம்மளுக்கு வந்து அவசர உதவிக்கி அவசர காலத்துல வந்து நம்மளுக் திடீர்னு மருத்துவ செலவாயிட்டு ஏதோ ஒரு எதிர்பாராத செலவு ஏற்படும் பொழுது அப்போ வந்து நமக்கு லேண்டோ ஆ இந்த மாரி எதுவு உதவாது அதெல்லா நம்ம சேமிச்சி வச்ச பைசா மட்டு தான நம்மளுக்கு உதவு அத பத்தி நா உங்களுக்கு சொல்ற தோழி வேற ஒண்ணு இல்ல
இப்ப நம்ம லேண்டே வாங்கோறோனா அதுல ஏதுனா ஒரு கட கட்டி வாடகையா வுட்டா கூடோ நெறைய இருக்கு அடமானோ அந்த மண்ணே அடமான போட்டு நம்ம காசு வாங்கலா நெறைய இருக்குது
ஓகே ஓகே அந்த மாரி இருக்கா ஏனா ரைட்டு நீ அ ரைட்டு தா நீங்க சொல்றது ரைட்டு தாம் என்னோட பிரதர் எங்க அண் எங்க அண்ணா இருக்காங்களா அவுங்க என்ன பண்ணாங்க ஒரு கடைய வாங்குனாங்க அப்போ வந்து ஒரு ஃபாட்டி ஃபைவ் தௌச ஃபாட்டி ஃபைவ் லேக்ஸு அப்ப வந்து அவுங்க எ ன்ன பண்ணாங்க ஒரு லோன் போட்டு ஒரு கட வாங்குனாங்க அந்த கடையு ரெண்டு குடுத்துட்டாங்க வாடகைக் குடுத்துட்டாங்க அந்த வாடகை வரத வந்து என்ன பண்ணாங்க லோன் கட்டிட்டே வந்தாங்க ஏனா வாடக வருதுனா அப்போ ஒரு இருவதாயிரோ ஆக்சுலி சிட்டிக்குள்ள ஒரு இருவதாயிரோ வாடக வந்தாலு மே அவுங்க பத்தாயிரோ லோன் கேட்னாலுமே பத்தாயிரோ சேவிங்கா இருக்கு இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷோ ஆயிட்டு ஏழு வருஷோ வரப்போ அவுங்களுக்கு இப்ப வாடக வந்து ஒரு முப் பத்தஞ்சாயிர கிட்ட வருது அந்த என்ன பண்ணாங்க ஓரளவுக்கு லோன வந்து ரொம்ப கிட்ட கொண்டு வந்துட்டாங்க இப்ப அந்த குரோ அந்த கடையோட வேல்யூ வந்து ஒன் குரோ மேல போது தோழி நீங்க சொன்ன மாரிதா ஒரு லேண்டோட மதிப்பு வந்து இப்பர் கமர்ஷியலா இப்ப கமர்சியல் கடன்னு சொல்லப்போபோ அதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு தா போது
ம் ம் அது உண்ம தா தோழி அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நா அதா நறைய பேர பாத்துட்டே இப்ப நா மேரேஜ் பண்ணிண ஊர்லய பாத்தீங்கன்னா அவங்க சிட்டியிலதா முப்பது லட்ச ரூபானு அந்த வீடு வாங்குனாங்க ரெண்டு மாடி வீடு ஆனா அந்த வீட்டோட இன்னியோட வேல்லு வ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனாங்க அதே வீட்ட வந்து நா ஒரு நாப்பது லட்ச ரூவா தரே எனக்கு தரீங்களான்னு கேக்குறாங்க ரெண்டு வருஷ தா ஆது அந்த வீடு வாங்கி அவங்க வாங்குனது முப்பது லட்சொ பத்து லட்சொ ரெண்டு வருஷொ பா ரெண்டு வருஷத்துல பாத்துக்கோங்க சிஸ்
கண்டிப்பா தோழி ஏன்னா இப்ப அம்மா நம்ம அம்மால்லா ச் சிறுக சிறுக சேமிச்சி வச்சுதா நம்மளுக்கு இப்ப பாருங்க அப்பா வந்து ஒரு நூறு ரூவா இன்னைக்கு வீட்டு செலவுக் குடுத்தாங்கனா அது வந்து அம்பது ரூவா எழுவத்தஞ்சு ரூவா எவ்ளோ சேகரிச்சு வச்சிட்டு செலவு பண்ணிட்டு அந்த இ இருபத்தஞ்சுரூபாயு சிறுக சிறுக ஆ சேமிச்சி வெச்சிட்டு நம்மளுக்கு வரவு செலவு கணக்கா கரெக்டா வச்சிருந்து மாதந்தோறு ஒரு குறிப்பிட் ட அளவு வந்து அவங்க வந்து ஒரு பைசா சேத்து இத கொஞ்சு கொஞ்ச கொஞ்சமா நா ஏ பாத்திருக்கே கொஞ்ச கொஞ்சமா கொண்டு போய் போஸ்ட் ஆஃபிஸ்ல கொண்டு பேங்க் அப்ப கெடையாது போஸ்ட் ஆஃபிஸ்ல கொண்டு போய் சேகரிப்பாங்க அம்மா சொல்லுவாங்க மம்மி அ நா கேப்பே அம்மா இப்டியல்லா பண்றீங்களே எதுக்கு நா அப்பாட சொல்லவானு இல்ல அப்பாகு தெரிஞ்சா இது வந்து எல்லா செலவடஞ்சிரு ஏதாவ்து தேவைப்படப்போ நா குடுக்கலா இப்ப சிறுக சிறுக சேத்து வெச்சா அது ஒரு பழமொழி வேர ச் சொல்லிகிடுவாங்க சிறு துளி பெருவெள்ளோ அப்டின்னு பழமொழி வேர சொல்லி சொல்லிகிடுவாங்க எங்க அம்மா அதனால சிறுக சிறுக சேத்தா தா அது பெரிய தொகையா மாறு அதுனால என்ன பண்ணணு சேமிப்பு பழக்கத நீனு இன்னு உன்னோட கொழந்தைகளுக்கு சொல்லி கொடு அப்டின்னாங்க அது போலதா நா என்ன பண்ணேன் தோழி என்னோட கொழந்தைகளுக்கு வந்து நா வந்து ஆ எனக்கு த்ரி கிட்ஸ் இருக்காங்க நா மூணு உண்டியல் வாங்கி வெச்சிருவே ஆனா மந்திலி என்ன பண்ணுவேனா ஆச்சுவலி எஸ்பன்ஸிவ் மெடிக் களு அது செலவுக்குன்னு சொல்லி நா வந்து ஆயிர ஆயிர ரூவா எடுப்பேன்னா சைல்ட் டாக்டர்ட்ட போனாலே அவ ங்களுக்குள்ள ஃபீஸே ஆயிர ரூவா ஆயிருது மறுந்துன்னு சொல்லி ட்டு எப்டியு ஐநூறுபாய்க்கு மேலே தா போகு ஆனா நா எடுத்து வைக்கிறது இவளுக்கு அவளுக்கு மூணு பேத்துக்கு தனித்தனியா ஆயிர அயிர ரூவா நீங்க உங்க உண்டியிலயே போடுங்க ஏன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படணுனீ நா எடுத்து வைக்கல அதுக்கு திடீர்னு நம்ம கையில இல்லாத போப்போ என்ன பண்ணன் அன்ட ஹஸ்பண்ட் சம்பள எடுத்து குடுத்த உனே தனியா எடுத்து வெச்சிருவே ஆனா இந்த மாச நா எடுத்து வெச்சேன்னா இந்த மாச ஹாஸ்பிட்டல் செலவு வராது இதே இது அடுத்த மாசம் எடுத்தப்பே அடுத்த மாசொ ஹாஸ்பிட்டல் செலவு வர்லைனா ரெண்டு மாச பைசா சேக்க ப்ப எனக்கு ஆறாயிர ரூவா வருது அந்த ஆறாயிருவா வந்து நா அவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவே அந்த மாரிதா தோழி நா வந்து செய்வே ஏன்னா எ ஹஸ்பண்ட் கேப்பாங்க நீ என்ன எதுக்கு எடுத்து வைக்கிறே நா சொல்வே இந்த மாதிரி செஞ்சா மட்டுதா என்னால வந்து ஓரளவுக்கு ஆ என்னால இது கரெக் பண்ண முடியு மத்தபடி மத்த எதுலயுமே நா வந்து கரெக்ட் பண் ஏ இத பைசா வந்து நா சிக்கனமா எடுத்து சாப்பாட்டுலயோ ஏன்னா கொழந்தைக ஏதாவது கேப்பாங்க இப்ப வெளில போறோ ஏதா வேணு அதுல வந்து நா சீக்கினமா எடுத்து வைக்க முடியாது இது மெடிசன் செலவுன்னு சொல்லி தனியா எடுத்து வைக்கப்ப வந்து நம்மளுக்கு வந்து அது மிச்சமாகுதுன்னு சொல்லுவே நா
ஆமா சிஸ் இப்ப வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷோ ஆகுது மேரேஜ் ஆயி நா வந்து இப்ப எங்களுக்கு ஒரே ஒரு பேபி தா இருக்கு ஆனா அவர் வந்து எங்களுக்கு வந்து எந்த செலவுமே இல்ல ஒன்லி சாப் பாடு செலவு ஹாஸ்பிட்டல் செலவு மட்டுந்தா மீதி காசு வந்து நாங்க எப்டி சொல்றது நா வந்து அவர் வந்து அப்டியே இருக்கட்டு ஏதாச்சு வெளில போனா செலவாயிடு அப்டி இப்டின்னு சொல் சோ நம்ம எதுவு பண்ண வேணா அப்டின்னுவே அதெல்லா முடியாது எதன்னாலு ஒரு சீட்டு கட்டணு இப்ப வந்து இப்ப எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்ல இன்னோ ஒரு ரெண்டு வருஷோ மூணு வருஷோ போயிடுச்சுன்னா பசங்க எல்லா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டன்னா ரொம்ப கஷ்டோ ஸ்கூல் பீஸ்ஸு அது இதுன்னு பெருசாவ பெருசாவ நெறைய செலவு இருக்குது அதெல்லா வந்து நம்மளால அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது என்னாதா சம்பாதிச்சாலு ஒண்ணுமே பத்த முடி பண்ண முடியாது ஸ்கூல் பீஸு ஒரு லட்சோ வருது அதுக்கு வந்து நா என்ன பண்ணேனா ஒரு ஐடியா சொல்லி வச்சிருக்கே ஆனா இப்ப நாங்க ரெண்டு லட்ச ரூபா சீட் ஒண்ணு கட்டுறோ இந்த மாரி கோல்டு ஸ்கீம்ல வந்து மாச மாசோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டிட்டு இருக்கோ அப்பற பாத்தீங்கன்னா ம் இன்னொரு சீட்டு ஒரு லட்ச ரூபா சீட் ஒண்ணு கட்டிட்டுருக்கோ அப்பற பாத்தீங்கன்னா இன்னொரு ஐடியாவு சொல்லி வச்சிருக்காரு என்னன்னா இந்த மாதிரி ஜுவெல்ஸ் எதுக்கு சும்மாதான இருக்கு வீட்ல அத வச்சுட்டு ஒரு பிளாட்டு் கூட ஒரு மூணு லட்சோ நாலு லட்சத்துல வாங்கி போட்டா கூட அது நல்லது தான ஆ மூணு லட்ச ரூபா பேங்க்ல வச்சுட்டு கம்மியான வட்டி தான வரு அத இந்த மாரி ஜூவல்ஸ்ச வச்சுட்டு ஒரு பிளாட் வாங்கி போட்டு இவரு சம்பாதிக்கிற காச மாச மாசோ வர்ற காச கொஞ்ச கொஞ்சமா கட்டி நகய மூட்டுக்கலா ஆ அப்டின்னு சொன்னே ஆனா வந்து நமக்கு தா பெனிஃபிட் ஒரு பிளாட் வாங்கி போடுறது பாண்டிச்சேரி போல ஏரியாலல்லா வாங்கி போட்டம்னா ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து இன்ன ஒரு அஞ்சி வருஷோ போயிடுச்சினா நல்ல டெவலப் ஆகற ஏரியா பை பாஸ்லா வருது அந்த சைடுலா வாங்கி போட்டன்னா ரொம்ப நல்லது இங்க நா அப்டி ஒரு ஐ
கண்டிப்பா தோழி என்னோட சிஸ்டரு அப்டிதா மெயின் ரோடு ஒருப்ப வந்து சிங் கிள்ரோடாதா இருந்துச்சு அப்ப வந்து அவங்க ஒரு பத்து பதினஞ்சு செண்டுக்கு வந் து வாங்கி போட்டாங்க அப்போ அந்த சென்டோட ரேட்டு வந்து ஒரு ஆறு லட்சோ சொன்னாங்க பட் மெயின் ரோட்னால ஆறு லட்சோ சொன்னாங்க இப்ப வந்து நீங்க சொன்ன மாரிதா பைபாஸ் ரோடு வந்து ட்டு பை பாஸ் ரோடு மீன்ஸ் போர்வே வந்துட்டு ஒன்வேவா இருந்தது போர்வே வந் த ஒன்ன அந்த இடத்தோட வேல்யூ டபிள் ட்ரிபிள் ஆயிட்டு இப்ப வந்து ஒரு சென்ட் டுவெல் டுவெல் லேக்ஸ் ஆ ஆக்சுவலி அவ வாங்கி ஒரு மூணு வருஷந்தா ஆகுது அதோட மதிப்பு ஒரு ரெண்டு வருஷத்துலயே பாருங்க ஆறாயிர ஆறு லட்சத்துக்கு வாங்குனோ அது டுவெல்லு எவ்ள மடங்காயிருக்கு பாருங்க உண்மைக்குமே அதுவு பத்து ரொம்ப ஒன் குரோக்கு மேல போது அதனால சொன்னா எப்பொழுதுமே சரி நா சொல்லுவே எனக்கு சொல்லிருக்கலால்லா ஏ இப்டி சொல்லன்னு ஆக்சுவலி நீ வேண்டான்னு சொல்ட அதனால நா என்ன பண்ண முடியு எனக்கு அப்ப தோணுச்சி எடோ வாங்க வேண்டா எதுக்கு நம்மளுக்கு எடோ அப்டின்னு நனச்ச ஆனா இப்போ நீங்க சொன்ன மாரி நம்ம எடோ வாங்கி போட்டு நம்ம அது வந்து இப்போ கம்மியா இருந்தாலு பஃபியூச்சருக்கு நம்ம கொழதேளுக்கு வந்து யூஸ் ஆகும்ன்னு தோணுது தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது மீதிக்குல ஏதுவு இருந்தா நாளைக்கு ஷேர் பண்ணி இருக்கிலா
சேரி சீஸ் உங்கள்ட பேசது ரொம்ப மகிழ்ச்சி சேரி